ஹலோ
என்ன பண்றீங்க
சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கே
சாப்பிட்டீங்களா
ஓ அதெல்லா நீங்க
போளையா
ஏ ஒரு மாதிரி பேசுறீங்க
வெளிய எல்லாம் போல நானா நல்லாதான் பேசுறேன்
கோவா போறனிங்க போலியா
எங்க போனன்ன கோவாவா ஆஹ கோவா வா அது இப்படிங்க எல்லா எங்க அக்கால்லா ஃப்ரீ ஆகணுல்ல
ஓ இல்ல நைட்டு கெளம்பிடுவேன் சொன்னீங்கல்ல அதனால கேட்டே ஏ இப்ப நைட்டு போறேனீங்க
அம்மா நடந்தே
நா வரலபா எனக்கு கால்வலி
நைட்டு போறே நா இங்க இருந்து பக்கத்து தெருக்கே நடக் க்க மாட்டே அதுதாங்க இங்கிருந்து பக்கத் தெருக்கே நடக்க மாட்டே இதுல நா எங்க இருந்து கோவா வரைக்கு நடக்க
கோவா வரைக் கு இல்ல ஆனா நைட்டு கெளம்பறேன்னு சொன்னீங்கல்ல ஏழு பேரு
தாவது ஏழு பேரா
யோசிச்சு பாருங்க ஆமா
ஏதாவது சும்மா சொல்லியிருப்ப வெளாட்டுக்கு அதுக் காய டைம் இருக்குங்க அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப நாள் இருக்கு நானா இன்னைக்கா இன்னக்கி மீன் நீனு
நாலி தா உங்களுக்கு
வீட்டு்ல நாங்க மீன் மீன் செஞ்சிருந்தாங்க மீன்
ஜாலி தா
மீன் செஞ்ச உங்க வீட்ல நான்வெஜ் துங்க நான்வெஜ் எடுத்து
ம் சாம்பார் எங்க வீட்ல சாம்பார்
உ இல்ல இன்னைக்கு நான் வெஜ்ங்க
ஜோ என்ஜோய்
உங்க வீட்ல நான்விஜ் செய்லையா வெளியா இல்லங்க கில் லேட்டாதா எந்திச்சா லேட்டாதா ரொம்ப லேட் டர எந்திரிச்சே
நீங்க எப்ப சீக்கிரமா எந்திச்சிருக்கீங்க
எஸ்
ஹ
ஆ ரொம்ப சீக்கிரோ எந்திரிச்சிருவே ஆனா இன்னிக் கி ரொம்பவே லேட்டா எந்திருச்சிட்டே பரவழியே இல்லாம
ம் ஆ
நீங்க
போர் அடிக்குது வீட்லயே இருக்கிருக்க
ஆமா ரொம்ப போர் அடிக்கு இது ரொம்ப ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது
எடப்பாடி
தெரிய முடியே இனி என்ன ஃபுல்லா ஷாப்பிங்ல டைம் போயிரும் அவ்ளோ நான் எப்போ ஷாப்பிங் போவேன்று இருக்கேன் சாப் ஷாப்பிங் போனனா டைம் போறதே தெரியாது
கடை இன் கிஎன் தம்பி வந்திருந்தான் ன்னைகீ என் தம்பி வந்திருந்தான் யூகேஜி தான் போறான் அத இல்ல போகல டயர்டா இருக்கு
உ
அதா அவ யூ கே ஜி தா படிக்கிறா அவன் போன் கேட்டான் யூடியூப் பாக்குறேன்னு சொல்லி நா போன் கொடுத்துட்டு தூங்கிட்டேன் நல்லா எந்துச்சு பாக்குறேன் வாட்ஸ்ப் குல்ல போ வாட்ஸ்ப்ல போய இருக்கல பாக்குறே ஒரு இருபது ஸ்டஸ் வச்சு விட்டுருக்க என்னமோ அம்பது பேர் பாத்துட்டாங்க டெலிட்
சஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு தெரிதா யூ கே ஜி இல்லயே
அதா மோசங்க ரொம்ப அன்னைக்கு அன்னனைக்குத்தியம அப்படித்தா ஆஹ் என் ஃப்ரெண்ட் வண்டி எட்டு வந்ததுனா போன வாரம் வந்துட்டு எங்க அண்ணனுக்கு மேரேஜ் வந்துச்சு அப்போ ஃப்ரெண்ட் வண்டி வாங்கிட்டு வந்தேன் பல்சரு அப்போ இவ வண்டி முன்னாடி உட்காந்து இருந்தா அப்ப திடின்னு பாரத்தா வண்டி ஸ்டார்ட் ல இருதுசு வண்டி சாவி ஆன்ல இருக்கு கியர்ல இருக்கு அப்ப எனக்கு ஒரு மெஜ் வந்துசு சொல்ல நா போன் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்த டப்னு செல்ஃப் ஸ்டார் பண்ணிடா வண்டி வில்லிங் அடிச்சி அப்படியே குபுர அடிச்சிடுச்சு அப்போ பக்கத்துல மண் இருந்துச்சு அவன டப்புனு தூக்கி அங்க வீசிட்டே அப்பற நா கீழே விழுந்துட்ட கால் மாட்டக்குச்சு வண்டிக்குள்ள அப்பற வந்து எல்லாரு தூக்கி விட்டாங்க
இத்துக்கூண்டு இருந்துட்டு உங்க தம்பி க்கி இவ்ளோ வேல செய் தா இவம் பெருசானதா தெரியு என்னன்ன அக்கப்போரு பண்ண போறான்னு
உம்
இப்ப குட்டியான்டு இருந்துட்டே பின்னாடி லோலோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு
புரியல
லோலோ லோனூ அலைய வேண்டியதா இருக்கு இதுல எங்க
உம்
அப்போ
்ட வ என்
ஒரே நாய்ஸா இருக்குங்க உங்களோடது
இல்லங்க இல்ல பின்னாடி பாட்டோடிட்டு இருந்துருக்கு இப்ப கேக்காதே
ம் உங்களுக்கு ஆர் எக்ஸ் ஹன்ட்ரடு தா புடிக்குமா
ஆமாங்க அத வச்சிருக்காரு
ம்
சித்தா அதா வச்சிருக்காரு அதனால அது ரொம்ப புடிக்கு இப்ப தம்பி வருவான் வரேன்னு சொல்லிருக்கா இன்னைக்கா ரெண்டு
ரெண்டு மணிக்கா
உ
அய்யோ
ஆஹ் ரெண்டு மணிக்கு தா எந்துருச்சே
நா எட்டு மணிக்கு தா எந்திரிச்சே எட்டு மணிக்கு லா இல்ல ஏழ்ற மணிக்கு
ஏழ்ற மணிக்கு எந்துருச்சு நா வந்து பதினோரு மணிக்கு எந்திரிச்சே பதினோரு மணிக்கு எந்திரிச்சு ஆஹ் வெளிய வந்த ரூம விட்டு என்ன பதினோரு மணிதான எந்திரிச்சு வர்ற போ போ போ தூங்கு தூங்கு அப்டி னாங்களா திரும்ப அப்படியே ஃபோன் சார்ஜ் போட்டு திரும்ப அப்படியே போய் தூங்கிட்டே
அ
இல்லன்னா எந்திருச்சிருப்பே திரும்ப தூங்க சொன்னாலும் போய் தூங்கிட்டேன்
உம்
சீக்கிரம் எந்துரிச்சு என்ன பண்றதுங்க அப்படிலாம் இல்லைங்க
கற்பகம் காலேஜ்ஜு எங்க இருக்கு மலுமிச்சம்பட்டியா
ஆ அது நான் அப்புறம் சொல்றேன்
நல்லா சாப்டீங்களா
ஓ சாப்டெங்க நல்லா சாப்பிட்டு தூங்கு திருப் ப்பி கொஞ்ச நேரம் படம் பார்துட்டு எல் பி டபிள்யூ வேற இந்த வாரத்தோடத்த நான் பாக்கலையா
ஆஹ்
அதனால எல் பி டபிள்யூ பாத்துட்டு
உம்
அது வேற அவங்கிட்ட ஜோடியா இருக்காங்களா அதான் பாத்துட்டு இருந்த நாலு எபிசோட் பாத்துட்டு அதுக்கா அப்புறம் இங்கிலீஷ்ல வேற நறைய சீரிஸ் பாக்குறக்கு எடுத்து வெச்சிருக்கேன் அதெல்லா பாக்கணு
நானு நானு அந்த வாழ வாழ வாழைட்டுனு ஒரு படோ வந்திருக்கல்ல
அது ஏத்தி வெச்சிருக்கேன் அது பாக்கணு
நானு அத பாக்கனு
மலையாளத்துல வெச்சிருக்கேன் அதுவு பாக்கணு
உனக்கு மலையாளோ தெரியுமா
அதெல்லாந் தெரியாது இங்கிலீஷ் அப்டேட்ல இருந்தா என்ன
ஆஹ்
அப்பா பேசுவார் பாட்டி பேசுவாங்க எனக்கு பேச தெரியாது
புரியுமா
ஆஹ்ஹ பேன்னு வாய் பாப்ப அவ்ளவுதா அவுங்களே சொல்லுவாங்க என்ன பேசினாங்கன்னு நானா கேட்டுக்க மாட்ட ப்ச் கொஞ்சோ கொஞ்சோ புரியு ரொம்ப புரியாம இல்ல கொஞ்சோ கொஞ்சோ புரியு அ ஆனா ஃபுல்லா பேச தெரியாது
இங்க எப்படி சொல்த
உ மே எட்டாம் தேதி
எஞ்ஜாய் எஞ்ஜாய்
அதெல்லா வீட்டுல சொல்லிட்டேங்க
உம்
கம்மியாதான் ஒரு சும்மா தேவையில்லாம எது கேக்காதீங்க
நீங்க என்ன சொன்னேங்க
அதனால வீட்டுல எல்லா எது கேட்க மாட்டாங்க
பாட் சவுண்ட் தான் கேக்குது
எங்க எங்க வீட்டுலையா நான் பேசுறது இல்லையா ஏன்ட்டைய பாட்டு சத்தம் கேக் கேக்குதுன்னு சொல்றீங்க இப்பவும் கேக்குதா இப்ப என் வாய்சு மட்டும் கேக்குதா இல்ல பாட்டு சத் தம்மு கேக்
கேக்குது
அதான் நான் தனியா ரூம்கள்ள தானே இருக்கேன் என்ன வாய்ஸ் கேக்குதுங்கறீங்கன்னு நெனைச்சேன்
இப்ப கேக்குது
நான் பேசாம இருந்தா கேக்குங்க நான் பேசுனாதாங்க கேக்காது இது என்னங்க வம்பா இருக்கு
பேசுங்க பேசிட்டே இருங்க
பேசிட்டே இருக்கிறதா இருங்க பேசுறேன் ஏதாவ படிச்சுட்டு வந்து ஒப் ஒப்பிகிட்டா பேசிட்டே இருப்பேன் நிறுத்தாம இருங்க நான் போய் பாட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறேன் உங்களுக்கு நீங்க அது க்குள்ளே எங்கேயாவது போறீங்கன்னா போயிட்டு வாங்க கூப்பிட்றேன்
உம் ஏன்
டாடா